கால் வருது என்னா பண்றது திருப்பியும் இப்போ ஒரு நாலு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும் இப்ப பத்து டாஸ்க்காம் அஞ்சு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ட்டேன் இன்னொரு அஞ்சு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்
ஸ்கீரீன்சாட் எடுத்து அனுப்பு உனக்கு எத்தனை வருதுன்னு டாஸ்க்கு
எக்ஸிட் ஆய்ரு நான் இந்த டாஸ்க் முடிஞ்சோனே காமிக்கிறேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்ப் நீ என்ன பண்ணனு உன்ன பேன் பண்ணிடாங்க
அது ஒன்னு இல்ல அப்புறமேட்டு சொல்றேன் இதுல வேணா
செரி வுடு வேணான இப்போ ஒன் லேப்டாப்ல என்னென்ன கேம் வச்சுன்னு இருக்குற
லாப்டாப் லயா
ஆமா
பழைய கேம் ஒரு ரெண்டு கேமு ஜிடி ஏப் போர் ஃப்ரீ ஃபயரு
அப்றோ
அப்றோ அவ்ளோ தா
ஆ எங்கடா டெய்லி நார்மலா போகுது வேலைக்கு போவே புடிக்கல இப்ப இன்னைக்கு நைட்டு வேலைக்கு போலாமான்னு யோசிக்கிறேன் வேணாணு தான் இருக்கறேன் அந்த அமௌண்ட் எப்ப வருதோ இந்த அமௌண்டே இன்னும் வரல எனக்கு எப் மொத்தம் பதினெட்டு வரணும் பதினெட்டு வரணும் எனக்கு இப்போ மொத்தம் ஒரு ரூபா கூட இன்னும் எனக்கு வரல ஆமா
அதுக்கு முன்னாடி போனது எல்லா குடுத்துடாங்களா
அது முன்னாடி போனதெல்லாம் குடுத்துட்டாங்க அது கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அது தா இப்போ ஒரு பதினெட்டு வர்ணம்
ஜிபே ஜிபே ஓபன் பண்ணிட தானே நீ என்னன்ன பண்ண
அக்காண்ட போனே இது வந்து இப் இப்போ ஸ்டூடண்ட் அக்ளெண்ட் தா நினைக்கிறேன் ஃபோணபைடு் வச்சுதானே ஓபன் பண்ண
ஆமா
பேங்க் காண்ட போயிட்டு மைனர் அக்கௌண்ட்ல இருந்து மேஜர் அக்கௌண்ட்டுக்கு மாத்துணும் பதினெட்டு வயசு கீழ இருந்தா மைனரு பதினெட்டு வயசு மேல இருந்தா மேஜரு
ஓகே ம்
போயிட்டு மா ஆ
போயிட்டு மாத்துரத்துக்கு எவ்ளோ நேரம் ஆகும்
என்ன ஒரு ஒன் ஹவர் டூஹவர்
அன்னிக்கே மாதிருவாங்ளா அதா அன்னிக்கே ஆ அப்றோ மேட்டு நம்பர் மாத்துறது நம்பர் தனியா மாத்தணுமா இல்ல ஜாயின் அக்கௌன்ட் நம் பர இருக்குமா
உன் அக்கௌண்ட் எந்த நம்பர் குடுத்து ஓபன் பண்ண உன் அக்கௌண்ட்க்கு ஏதாது காசு போட்டா யார் நம்பருக்கு மெசேஜூ போவோம்
அத்தா ஜாயிண்ட் அக்கௌன்ட் எங்க அப்பா நம்பரு
ஏன் அந்தமாரி போட்ட தனியா உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணு
அது மாரிலா பண்ண முடியாது ஜாயிண்ட் அக்கௌண்ட் எங்க அப்பா அதுல தா அந்த அந்த அக்கௌண்ட் தா ஸ்கூல்ல காலேஜ் எல்லார்கிட்ட குடுத்து வச்சிருக்கன்
அப்போ ஒ அப்பா நம்பர்க்கு தண்டா மெசேஜ் போவோம் உங்க அப்பா நம்பர் இருந்தா தா ஓ டி பில்லா சொல்லனும்
ஆமா
ஓ டி பி லா ஒட்னு அதல்லா சொல்னு பத்தாதுக்குன்ட்டு ஜி பே ஓபன் பண்றதா இருந்தா கூட அந்த நம்பர் தா பண்ண முடியு
அதா நம்பர் மாத்த முடிலண்ணா
மாத்த முடியு உ அக்கௌண்ட்டுக்கு இந்த நம்பர் மாத்துறதுக்கு நீ போயி்ட்டு பேங்க்ல போய் எழுதி குடுக்கனு
ஆமா அதுக்குதா ஒரு புது நம்பர் வாங்க போறே ஜி பே யூஸ் பண்றதுனு தனி நம்பரு
அதா அந்த நம்பரு உ அக்கௌண்டோட லிங்க் பண்றதுக்கு மாத்தி எழுதி குடுக்கனு அவுங்க மாத்தி குடுப்பாங்க அதுக்கப்பறொந் தா ஒன்னால ஜி பே யூஸ் பண்ண முடியு அந்த நம்பருக்கு இல்னா பண்ண முடியாது ஜீ பே ஓட ப்ளஸ் பாய்ன்ட்டு என்னனா ஒரு நாளைக் உன்னால ஒரு லட்சருவா வரைக்கு ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியு
அது தெரியு இது இப்போ
ஆ
ஏ டி எம் கார்டு வெச்சான ஓபன் பண்ண
யாரு
நீ
இல்லயே
இல்லயா அப்ற எப்டி ஓபன் பண்ண
ஜி பே ஃபோன் நம்பர் ஓ டி பி என்ன பேங்க் அவ்ள்தா
ஏ டி எம் கார்ட்லா தேவல்லயா
அதல்லா தேவ் ஆ ஏ டி எம் கார்டு தேவப்படுன் நெனக்கிறே அது பின்னாடிக்கிற நம்பரு
ஆமா அத வச்சுதா ஒ ஓப்பன் பண்
ஆமா அவள் தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது ஜி பே வச்சுனு இருக்கது எல்லாத்துக்கு ஜி பே தா யூஸ் பண்ற ஃபேன் பே சுத்தமா யூஸ் பண்ல அத அப்டியே டெலீட் பண்ட்ட ஃபேன் பே
இப்ப நா ஃபேன் பே ஓப ஓபன் பண்ணுனா என்னா பண்ணனு
ஃபேன் பே அதேதா ஃபோன் நம்பரு ஆதார் கார்டு
ஃபோன் நம்பரு ஆதார் கார்டா
வேஸ்ட்டு ஃபேன் பேலா என்ன கேட்டா காசு எதா ப்ராப்ளம்னா கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க ஒழுங்கா அந்த ஆப்பு நீ இப்போ ஒகிட்ட காசு போயிச்சு லாக் ஆயிச்சினா ஒருபா கூட ரீஃபன்ட் வரமாட்டாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது எல் ஹொல்ப் லைன் இருக்காது சென்ட்ரு அனா ஜி பே அப்டி இல்ல ஒனக்கு ரெஸ்பான்ஸ் பண் ணுவாங்க என்னானு பாப்பாங்க கம்ளைண்ட் குடுத்தா இது ஃபேன் பேலா நீ இன்னா பண்ணாலு ஒரு பா ரிட்டன் வராது அனால பாத்து நல்ல ஆப்பா பாத்துக்கோ
ஒனக் பேசுறொல்ல இப்ப காலு இப்ப இதே இப்பயே தரவ் பண்லாமா
புரில
காசு இப்யே எடுக்கலாமா இல்ல அப்புறமேட்டு எடுக்னுமா
தெரில இப்போ நா பேசுற இந்த காலுக்காவே அமௌண்ட்டு எப்ப போடுவாங்கன் தெர்ல இப்ப எடுக்க முடியுமான் தெர்ல ஏனா ஒரே வாட்டி எடு த்துர்லா இந்த ஐ டி ல இருக்குற எல்லா டாஸ்க்கு முஞ்சிச்சுனா ஒரே வாட்டிய க்ளைம் பண்ணிக்லா சந்தோஷ் அதா சொன்னா எல்லாரு ஒரே வாட்டி தா எடுத்தாங்க காசுன்ட்டு வந்துருச்சா அரவுங்க அக்கோண்ட் நா என் ஜி பேக்கு போட்டுவே வித்ரா பண்ணிபே
ஒரே வாட்டினா இப்ப குரூப்புன் சொன்னியே ஆறு பேரு சேந்துருக்கோன்டு யார் யாரா
லெச்சுமிபதி சந்தோஷ்சு நானு பிரவீன்னு தருணு அவுள்தா தருணு நீனு ஆமா இத்தினி பேர் இருக்கோ
மொத்த பேரு டாஸ்க் முடிச்ச ஒரே வித்தரா பண்ண முடியுமா
அவுங்க அவுங்க டாஸ்கு இந்த டாஸ்குக்கு நூத்தி எண்பது நிமிஷ பேஸ் சனுட்டு அது மொத்தமா பேசி முஸ் அப்டினா இந்த ஐடியில் ஒன் டூவண்ட்டி ஒன் எயிட்டி மினி நிமிட் தா பேச முடியும்
ஆ
அவள்தா பேசி முடிச்சிட்டினா அத்தோட அடுத்த இன்னொரு நியூ ஐடி தா ஓபன் பண்ணு அமோண்ட் கன்ஃபாம் வந்துரு அது பிரச்சனை இல்ல
ஆ இன்னைக்கு மட்டுதானா இல்ல தெனமு இருக்குமா
பேச கன்டரன்ட் வேணு சாட்டடே சண்டே இருக்கா சண்டே இருக்காது
இருக்காதா
ஆமா சண்டே ஆஃபீஸ் இருக்காது நால நம்மளுக்கு டாஸ்க் அசைன் பண்ணி தர மாட்டாங்க
ம்
பேசறாந்தா இன்னிக்கே மொத்த டாஸ்க்கு முடிச்சுன்னு த்ரீ அவர்ஸ் பேசி இன்னிக்கே பேசி முடிச்சிடினா இன்னிக்கே கூட வித்ரா பண்ணிக்லா
எத்தன அவர்ஸ் பேசனு த்ரீ அவர்ஸா
த்ரீ அவர்ஸ் பேசனு
இப்ப நீ ஒரு ஆளு கால் டாஸ்க் முச்சால போதுங்க நம்ம ரெண்டு பேர்ல
ம் ஆ ஆமா காலர் லிசனர்னு இருக்கு இப்போ நா கால் பண்றதுனால எனக் கம்பிளீட் ஆய்டும் உனக்கு காசு ஏறும் பேசதுனால கேக்குறது நாலு பத்ததுக்குன்டு நீயும் பேசி காசு இது வாங்கி ஆ பேசி வாங்கலா அது எப்டின் தெர்ல ஏன்னா ஒரு ஐடிக்கு ஒன் எயிட்டி நிமிஸ்ட்னு சொன்னாங்க ஆதி இப்போ போ டாஸ்க் நா மொத்த டாஸ்க் கம்ளீட் பண்ணா தா தெரியு ஏனா இன்னிக்கி இன்னிகே பண்ணிணு இப்போ தொடந்து ஒரு டூ அவர்ஸ் பேசணு ஒன் அவர் கம்ளீட் ஆய்டுச்சி இன்னு ஒரு டூ அவஹவர்ஸ் பேசினா தா தெரியும் வித்ராவல் எ எப்டிண்டு அ பேங்க் அக்கௌண்டும் பண்ணிக்கலாம் ஜிபேயும் யூஸ் பண்ணிக்கலாம்
கன்ஃபார்ம் வருமனோ தெரிலயே
வரும் வரும் கன்ஃபார்ம் வரும் கவலைப்படாத அவனுக எல்லா எத்துதுனால தானே சந்தோஷம் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ பண்ணி விட்டான் வேற வேலைய விட்டி விட்டு பே பேசுறதுக்கு எவனா வருவானடா இந்த மாரி நீ வரவியா சொல்லு வரமாட்ட அதனால தா அமௌண்ட் கிடைக்கிறனால தா எல்லாருமே பேசுறானுங்க என்ன பார்ட் டைமா இதுவே பெட்டரு ஏன்னா கன்டன்ட் தா புது புது கன்டன்ட் பேசணும்
ஆனா புக்கு கூட படிக்கலா
ஆ
புக் எதுனா படிக்லாம் ம்
அதெல்லாம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல ஆ படிக்கிறதுக்கு தா இப்ப எங்கிட்ட புக் இல்ல என்ன பண்றது வந்துனா என்ன மாடல் போன்னு
போகோ எக்ஸ் த்ரீ ப்ரோ
போக்கோ எக்ஸ்்திரீ போவா என்னட இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கே
யா
பழைய மாடல் தானே ஒரு அளவுக்கு
ஆமா
ஏன்னா இப்போ எக் சிக்ஸ் வந்துச்சா எக் செவன எக்ஸ் செவனே வந்துச்சு
ஸ்டைல் ப்ரோ மேக்ஸ்யே வந்துச்சு
எக்ஸ் த்ரீ எல்லா ரொம்ப பழசு அப்டியிருந்தா
ஆமா
ம் எங்கடா வாட்ஸ்அப்பில் எல்லா சேட்டும் டெலீட் வர ஆயிடுச்சு என்ந்து தெரியாமல் அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணனால எல்லா சேட்டும் அழி டெலீட் ஆகிட்டுக்குது
ஆமா குரூப் வச்சிருந்தே யாருனா மெசேஜ் பண்ணாங்களலா உனக்கு
எந்த குரூப்பு
ய ஃப்ரீ ஃபயர் குரூப்
அபிஷேக்கா அதான் கடைசியா அவம் பண்ணதுதா அத்தோட எவனு எனக்கு மெசேஜ் பண்ணல இ ஆட் மெம்பர் ஆட் பண்ணா கூட எந்து வந்து சஸ்பென்ட்ல போயிடுது அதனாலதா பி யாரையு ஆட் பண்ணாம கம்முன்னு வுட்ட சைலன்டா உனுக் எவனா க கடச்சானா எப்டி
மெம்பர் எல்லா மைனஸ்ல போவுது லெஃப்ட் ஆவுறானுங்க
உனக் ஏ ஃபஸ்ட்டுஸ் ஆட் பண்ணதுனால சஸ் பென்ட் ஆயிச்சா
ஆமா
நாந்தா சொன்னல்ல அது நம்ப அந்த ஃபைவ் ஹவர்ஸ் முடிய முடிய ஆட் பண்ணா திருப்பியு ச பர்மனன்ட் சஸ்பெண்ட் ஆயிடு அனால நீ இத்தோட வுட்ரு
இத்தோடனா ஒரு ஒரு வார கழிச்சு பண்லால
ஆஹ
அ பண்ண கூடாதா
த்தோட பண்ணவே கூடாது மொத்தமா அந்த நம்பர் மொத்தமா போயிடு
இப்ப நா வெறுப்பு
ஆமா இனிம பாத்து பண்ணணு அன்னக்கி நா மிமிக்கிரி பண்ணி பேசுனதுல நம்பிட்டுக்குறா போல உண்மையாவே
ஆமா ஒனக்கு ஒனக்கு அவ கால் பண்லயா நீ பண்ணனோன எதுமே பண்லயா சின்ன பைய நெனகிறே வந்து
சின்ன பைய மை தெரில என்னா இதுல்ல அறிவில்ல அவ்ளதா சொல்ல முடியு
டு சோத்து அது மாரி எதுனா இருக்கு
ம் காசு அதிகமா இருக்குன்ட்டு குடுத்துட்ருப்பா போல
ஆமா
ஸ்டக்காய் ஸ்டக்காய் வேற கேக்கு சொல்றது
எனக்கு அப்டித்தா கேக்குது
ம் ஊர் சுத்தற்துக்கேன்ட்டு காசு சேத்து வப்பானுங்க போல
ஆமா
ம்
கண்டன்ட்டு கண்டன்ட்டு கெடைக்கல வே றா
சாப்டியா
ஆஹ
எந்த ஸ்கூல் நீ எப்பத்துலந்து பட்ச்சுனுகுற
நயந்துலந்து
நயந்துலந்து படிக்கிரியா
ம் அதோட ந அதோட நையன்து பாதில சேந்தேன்
சேத்துக்கனாங்களா சேத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா
சேத்தே நாங்கோ
அ இப்போ கூட பிசிக்ஸ் சிஷ்டியா காலஸ்னா கமன்னு இருக்கும்ஙக கிளாஸ்